ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க எப்டி இருக்கீங்க ரெண்டுனால போனே பண்ண ஆளையும் காணு போனையு காணு
பாருங்க நீங்கதா ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க
நாதா செரி நானே கூப்பிட்ட இன்னிக்கு என்னாச்சு என்னனு கேக்கலாம அப்டின்னு
சேரி செரிங்க இன்னிக்கு கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது இல்லங்க
ஐயோ இன்னிகா காலைல பாத்தீங்களா இன்னிக்கி காலையில ஆற்ற மணிலருந்து சரியான வெயிலுங்க இன்னிக்கி
ஆமாங்க இன்னைக்கு காலையில இருந்து நல்லா வெயில் தா அதான்ங்க கோதும மாவுக்கு அரைக்கறக்கு காய போட்டுருக்கங்க அப்புறோ உம் நல்லா கழு
ஒரு ஆறு கிலோ கிட்ட கையில இருக்குது நீ ஒரு அடுத்த மாசோம் ரெண்டு கிலோ வாங் போடுவாங்க வாங்கிட்டு அப்டியே ஒட்டுகாக்கா காயவெச்சிட் வெச்சுருக்கே
சேரி செரிங்க நானு பாருங்க இது பண்ணிட்டு எல்லா கழிச்சு நல்லா குப்பை எல்லா எடுத்து நீட்டா கழிஞ்சு எடுத்து வொச்சிருக்கங்க காய போறது நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு பரவால்லிங்க கொஞ்சோ எங்கிங்க மழையே வரமாட்டேங்குது கஷ்டமாதா இருக்குது இந்த மாதிரி டைம்ல வந்து உள்ள காய போட்டு எடுத்து வெக்கிறக்கு ஓகேதா துணி காய போட்றக்கு இதல்லா ஓகேதா ஆனா வந்து பாத்துட்டீங்கனா மழையு வரமாட்டேங்குதுங்க மழையே இல்லாம மரம்மெல்லாம் வாடி போகுது ரொம்ப வெயிலாவே இருக்குதுங்க
அதா அதாங்ங எல்லா எப்ப பாருங்க நீ ஒரு பாப்பாவுக்கு ராயிக்ககூழே குடுத்துட்டுருக்கே நா பால் எடுத்து பால் எடுத்து நா பாருங்க அந்த இருவத்தோரு இது ரீல்ஸ்ல பாத்தே ஒரு இருவத்தோரு இது தானியங்கள் நல்லா கழுவி முளக்கட் ட்டி காய வெச்சு ஆஹ் இந்த கொள்ளு ஆஹ கொண்டைக்கல்ல ராகி இந்த அஹ் சோளோ சொல்லுவாங்களே சோளோ மக்கா சோளோ வெள்ள சோளோ இதுதா நெலக்கல்ல அதெல்லா போட்டு நல்லா இருவத்தோர் ஐட்டம்ங்க அததா புல்லா இன்னிக்கு அலாசி மேல காய போட்டிருக்கே இனி கொண்டு போய் அரைச்சிட்டு வரனு மில்ல போயி நாளக்கி ஒரு நாள் காய போட்டு பிறகு அரச்சுக்கலா
சேர் சேரிங் பரவால்லைங்க நல்லா சத்தானதுதா குடுக்குறீங்க கொழந்தக்கி பரவால்லைங்க இதே மாரி குடுங்க நல்லது தா நம்ம தா நம்ம குழந்தையின் பத்தரமா பாத்துக்கணு இல்லைங்ளா இப்ப திருப்பி போக ஃபுட்டு வந்து எதுமே சத்தானது இருக்க மாட்டிங்கிது நம்மளுக்கு இப்ப கடையில வாங்கி குடுக்குறக்கு பயமா இருக்கு நம்ம வீட்லயே வச்சு இது பண்ணாலுன்னா பரவாயில்லேலங்க இந்த மாரி அரச்சு வச்சுக்ட்டா நானு போகணுங்க கடைக் போயிட்டு மொளகா வத்தலு இதல்லா வாங்கிட்டு வரணுங்க ஏன்னா நம்ம கடேல வாங்கறது இப்ப எதுமே சரி இருக் கறது இல்லைங்க ஒண்ணு நல்லா இருக்கு ஒண்ணு வாங்குனா ஒண்ணு நல்லா இல்ல அப்டி இருக்கும் போது சரி எதுக்கு நம்ம இது பண்ணிட்டு பெசாம போய் வத்தலு இதல்லா கடேல எல்லா ஒட்டுக்க ஒரு கிலோ ரெண்டு கி லோ அந்த மாரி வாங்கிங்க வெயில்ல காய போட்டு ஆ பவ்ட்ரு பண்ணி நல்லா வச்சுக்கலா நம்மளுக் கு அப்டின் சொல்லிட் இருக்கேங்க
ஓ சேர் சேர் பரவால்ல அந்த மாரி பண்ணிக்கோங்க நீங்க எப்டி நீங்க மொளகா மட்டு போட்டு இது பண்ணுவீங்களால இல்ல எப்டி அரப்பீங்க நீங்க இந்த எங்க அம்மாலா பாத்துக்கிட்டீங்ன்னா கிட்டத்தட்ட ஒரு பதனஞ்சு பதனஞ்சு பொருள் இருக்கு ஆமா மஞ்சளு பெருங்காயோ மொளகா மல்லி அந்த மாரிலா இருக்கு லைட்டா அரிசி வறுத்து போடுவாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவாங்க அரிசி வறுத்து நீங்க எப்டி பறுப்பீங்க
ஆமாங்க நாங்களு வந்து மொளகா மல்லி சீரகோ குருமெளகு அப்பற வந்து மஞ்சள் அரிசி இந்த மாரிலா வந்து நல்லா வெயில்ல காய போட் டு நெழல்லயு இருக்கணு வெயிலு இருக்கணுங்க நல்லா மெதமான இதுல வந்து காயப் போட்டு அரச்சு வச்சுக்குவோங்க அப்பறோ இந்த தூளுக்கு இந்த காய்கறிக்கிதுக்கெளுகல்லா போட்றது வெறு மெளகாய் இருக்குல்லங்க அது மட்டு அரச்சு வச்சுக்கோங்க
ஓ வெரு மெளகாயு அரைக்கிறாங்களா மொளகாத்ததூள் அரச்சு தருவாங்களா
ஆ அரைச்சு தருவாங்கங்க ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம விருப்பம் தானங்க நம்ம அரைக்கிறக்கு
ஓ ஓ
சிலது வந்து அரைக்கா மாட்டாங்க க சொல்லி சொல்ற எடத்துல மல்லி இருக்குல்லங்க
ம்
அது போட்டுக்கோங்க
ஓ ரெண்டையுமே
இப்பலா பாத்துட்டீங்ன்னா பாத்துக்கோங்க இப்ப தா மிக்சி கிரைண்டர் நம்ம வீட்டுக் வீட்டுக்கே வந்துருச்சுங்ளா அதுனால என்ன பண்றதுன்னா ரசத்துக்குல்லா பாத்தீங்னா நானு கரண்ட்டு ஒரு டைம் இருக்குது ஒரு டைம் இல்லாம போயிருங்ளா அப்ப நா என்ன பண்ணுவே கொஞ்சோ குருமெளகு சீரகோ வரமல்லி கடல பருப் பு இதல்லா மிதமான இதுல வந்து லைட்டா சூடு பண்ணி எடுத்து இது பண்ணிருவங்க பூண்டு வந்து என்ன பண்ணுவனா பூண்ட உருச்சு நல்லா நெழல்ல காய வச்சுருவங்க நெழல்ல காய வச்சு அத எடுத்து வச்சு இது அரைக்கும் போது அந்த பூண்டும் போட்டு நல்லா கொர கொரப்பா அரச்சு எடுத்து ஒரு டப்பால எடுத்து வச்சிருவங்க அப்ப என்ன பண்ணுவ ரசம் வெக்கும் போது நம்ம எப்பயும் போல த தக்காளி புளி வேக வச்சுதானே வெப்பீங்க நீங்க ரசோ
ஆமாங்க புளி பாத்தீங்கன்னா இத்னூண்டு புளி ரெண்டு தக்காளி மூணு தக்காளி தேன் அளவு போட்டு நல்லா வேக வச்சிருவேங்க அதுவும் இல்லட்ட மஞ்ச தூளு லைட்டா வெளக்கெண்ண ஊத்துனிங்கன்னா கொஞ்சோ டேஸ்ட் நல்லா வரும் வாசத்துக்கு
அ ரசத்துக்கு டேஸ்ட்டும் நல்லா வருங்க ரெண்டு நாள்க்கு இருந்தாலும் ரசோ கெட்டு போகாதுங்க நம்ளுக்கு
ம்
நம்ம வெந்தளவுக்கு அந்த தக்காளி இத வேக வச்சு செய்றமோ அந்த அளவுக்கு வந் து டேஸ்ட் இருக்கோ அதுக்கப்பறோ கெட்டு போகாது மெய்னா அப்ப நா என்ன பண்ணுவேன் அந்த வெங்காய தக்காளி இது பண்ணி வுட்டு இப்ப கரண்டே இல்லன்னு வைங்க ஒண்ணும் இல்ல இப்ப ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு ரெண்டு கருவாப்புல அத காடயகத்துக்கு கருவாப்பில இருக்குதுங்களாச்சா அதனால கருவாப்புல பொறிச்சுட்டு வந்து அது நாங்க கருவாப்புலயே கடைல வாங்குறதே இல்லைங்க கருகாப்புல மரமே வச்சிருக்கறோ அதனால கருகாப்புல அப்டே அதுலயே பொரிச்சுக்குவோங்க அப்பறே இதுக் பண்ணிட்டு எல உருகி போட்டு அப்பறோ அந்த பவுடரு பண்ணி வச்சிருக்ககேன்னுனல்லங்க
ம் ம்
அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரசத்துக்கு தாளிச்ச உடனே எண்ணெய் கடுகு கருவாப்புல போட்டு இந்த வரமிளகாயி போட் டு நல்லா தாளிச்சு உட்டுட்டு அதுக்கப்பற இந்த பவுடர் போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ளுக்கு தேவையான அளவுக்கு எல்லா அதையும் வனக்கிட்டு அப்பறோ கரச்சி வச்சு ஊத்தி கொத்தமல்லி போட்டு இறக்குனா அவ்ளோ மனம்மா இரு க்குங்க மூணு மாசத்துக்கிட்ட கேடாதுங்க பிரிட்ஜ்க்குள்ள வச்சுக்கிட்டா இந்த மாரி பண்ணி வச்சா
அப்டிங்களா பரவாயில்லங்களே நானும் ட்ரை பண்ணி பாக்குறங்க கண்டிப்பா ம் நறையா டிப்ஸ்ல்லாம் சொல்றீங்க பரவால்ல
ம் பாப்பாக்கு எத்தன மாசோ ஆச்சுங்க
பத்து மாசோ ஆச்சு பாப்பாக்கு இப்போ
சேர் சேரிங்க அப்ப நேந்ரம் பழத்தோட அந்த இது குடுப்பீங்களா கொழந்தைக்கு
நேந்தரம் பழம் பாத்தீங்கன்னா எப்டி தெரியுங்களா ஃபர்ஸ்ட்டலா பாத்தீங்கனா எங்க அம்மா அக்கா போய் வெட்டி குடுத்தாங்க இந்த மாரி ஸ்டீம் வெ நேந்தர பழத்த ஸ்டீம் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி அந்த மாரி குடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா நா எப்பிட்ற குடுக்கறேன் அது நல்லா ஸ்லேஸ் ஸ்லேஸ் கம் சீவி கொஞ்சோ நிழல்ல காய வச்சு ஒரு மூன்நாள் நாலுநாள் காய வச்சு அதெல்லாம் பொடுசா நல்லா உடையற மாரி இருக்கும் இல்லைங்க அந்த மாரி வெள்ல வந்து வந்ததுக்கப்பறோ நல்லா மிக்சில போட்டு நல்லா அடிச்சு நல்லா பவுட்ர் பண்ணி அது ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணில நல்லா கின்னிட்டே இருந்து கூழ்ழோட கின்னம்ன்னா கட்டிபடாம வைக்கணும் நல்ல குழாட்டம் ஆயிருதா அத தான் குடுத்துட்டுருக்கே பாப்பாக்கு
சேர் சேரிங்க நா சொல்ற மாரி இதான் நேந்திரபழோ நாங்க வச்சிருந்தோம் இல்லங்க நீங்க வந்தீங்கல்ல போன டைம் கூட அது என்னச்சுன்னாங்க கீழ விழுந்துருச்சுங்க
ஓ
நா குடுத்து உடுறேங்க என்ன பண்ணுங்க நல்லா சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா சீவிட்டுங்க நேந்ரம் பழம் வந்து காயாதான் இருக்குதுங்க நம்ம காயா இருக்கும் போது இது பண்ணணுங்க அ அ அதனால நீங்க என்ன பண்ணுங்க நேந்ர காய வந்து நல்லா வந்து சீவிட்டுங்க ரவுண்ட் ரவுண்டா சிப்ஸ்க்கு சீவரம் பாத்தீங்களா அந்த மாரி சீவிட்டுங்க என்ன பண்ணுங்க நல்லா நிணல்ல காய வச்சு எடுத்துருங்க ஒடச் ச்சாட் நல்லான் முறுக்கு மாரி ஒடைணுங்க. அதுக்கப்புறோ என்ன பண்ணுங்க மிக்சி ஜார்ல ஒட் நல்லா ஓட்டி கூட பாதாம் முந் திரி இந்த மார்ல்லா போட்டு அது நல்லா வெயில்ல லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வடக்கல்ல போட்டு பண்ணிட்டு இது கூட அரச்சு தனியா எடுத்து வெச்சிருங்க எடுத்து வெச்சிட்டு அதுக்கப்புறோ வந்து கொழந்தைக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணிய நல்லா கொதி க்க வெச்சு இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி மாரி கலந்துக்கோங்க. பவுட்ரு அப்டியே போட்றாதிங்க. அப்புற் நல்லா கலந்து நல்லா லிக் விடா குடுங்க ரொம்ப கெட்டியா குடுத்திங்ன்னா க பாப்பாக்கு மோஷன் போறக்கு ரொம்ப கஷ்டமாரு க்கு செரிங்ளா? அதனால வந்து நல்லா லிக்விடா குடுங்க கொழந்திக்கி.
ம் ம் அப்டிதா குடுத்துட்ருக்கே.
த்துட்ருக்கிங்கள்ல கொழந்தைக்கி
ஆமாங்க ஃபீடியு பண்ணிட்ருக்கே.
ஆ ஃபு புட்டி பால் குடுத்துட்ருக்கீங்கள்ல புட்டிப் புட்டி பால்ல வந்து என்ன பண்ணுங்க நல்லா பால் நல்லாஸ் காய வெச்சு அந்த பவு டர் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா ஆத்தி கொழந்தைக் குடுங்க.
ம் ம் ம்.
ரொம்ப நல்லதுங்க குடுக்கறது.
அதுவு நல்லது.
ஆ இப்ப வந்து பாப்பாக்கு ஆறு மாச ஆயிட்ச்சுல்லங்க தாராள்மா குடுக்லா.
போ
செரிங்ளா குடுத்து பாருங்க.
டி குடுத்து பாக்கறேங்க.
ம் கோதும் மாவெல்லா குடுக்க ஆரம்பிச்ட்டிங்ளா?
நா கோதும் மாவு டைரக்ட்டா குடுக்கலைங் இட்லிங் குடுக்குறே. கோதும எடுத்து ஒரு நாலு ஸ்பூனு நல்லா ஒரு நைட்டே ஒரு பவுல்ல போட்டு ஊற வெச்சிருங்க நைட்டேவு. அதைய காலைல எடுத்து அத நல்லா அரைச்சு அதுலந்து கோதும் பால் எடு த்து அப்டி காய்சி குடிச்சிட்ருக்கறே ஏனா மாவு குடுத்தா வயிறு வலிக்கும் இல்லீங்க. அந்த மாரி பால் எடுத்து ஆமா பால் எடுத்து அப்டி அரைச்சு குடுத்துட்டுக்கறே.
செரிங்க அதுவு குடுங்க இப்ப இது ரொம்ப கஷ்டமா இருக்குமல்லங்க உங்குளுக்கு கோதும அரைக்கறக்கு
ஐயோ ஆமாங்க அது நாலு டைம் அரைச்சு அத எடுக்கறக்குள்ள கஷ்டனா கஷ்டமாயிருது.
செரிங் நா ஒன்னு சொல்ட்டுங்ளா டிபாட்மெண் ஸ்டோல நம்ம ஊசி கோதுமன் சொல்லுவோ
ம் ம்.
அது வாங்கி வெச்சுக்கோங்க அது வாங்கி கொஞ்சமா தண்ணில போட்டீங்னாலே நல்லா டக் குனு ஊறவு செஞ்சிரு கொழந்தைங்களுக்குன் தனியா இருக்குங்க. டிபாட்மெண் ஸ்டோர்ல கேட்டு பாருங்க அது என்ன பண்ணு ங்க வாங்கி நல்லா ஊற வெச்சிருங்க இதே மாரி ஊற வெச்சிட்டு டி நம்ம எப்பிடி அரச்சு பால் எடுக்குறோங்க
ஆமாங்க.
அதே மாரி எடுங்க சூப்பரா வருங்க கொழந்தைங்களுக் நல்லா கூழ் சாப்பறக்கு ரொம்ப புடி க்குங்க எ கொழந்தைக்லா நா அதுதா குடுத்துருக்கே அதென்ன கொஞ்சோ கம்மியா தா வருங்க ராகி ரேட்தா வருங்க ராகி பால் எப்பிடி நீங் குடுக்கறிங்ளோ அதே மாரி குடுங்க கொழந்தை
ஓ சேர் சேர் சேரி கண்டிப்பா ட்ரை பண்ணிவாங்கி பாக்குறோ
அதுல சில பேர் சாப்பாடே சாப்பாடு மாரி அத ஊற வெச்சி நைட்டு ஊற வெச் சி காலையில் சாப்பாடு மாரியே செய்யறாங்கங்க நல்லா இருக்கு அது
எல்லா செய்றாங்ளா
ஆமாங்க சூப்பரா இருக்கு நானே செஞ்சுருக்கேன்னா பாருங்ளே
பரவாலிங் பரவாலிங்க அதா நம்ம ஒயிட் ரைஸா எடுத்துக்குறதுக்கு இந்த மாரி எடுத்துக்க நல்ல ஹெல்திதானங்க
ஆமாங்க ஹெல்தி தாங்க சேரிங்க எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு அப்பரமேல் கூப்பட்டுங்ளா
சேரிங்க செரி நானு கொஞ்சம் வேலய முடிச்சு கால் பண்றே